ஹலோ அண்ணா
சொல்டா
சொல்லுங்கன்னா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக நீ எப்புடி இருக்க
ஆஹ் நல்லா இருகேண்ணா
ஏதோ உடம்பு சரிலனு கேள்விப்பட்ட
ஆமாங்ண்ணா காய்ச்ச உங்க மருமகளுக்கு காய்ச்சல் வந்துச்சு சளி புடிச்சிச்சும்மா ஃபஸ்ட் அது வந்து கரெக்டா என் மூஞ்சுகிட்டே அச்சு அச்சுன்னு தும்பி எனக்கு பிடிக்க வச்சுட்டா அப்டியே அது காய்ச்சலா மாறிடுச்சு ஆஹ் பாப்பா க்யூர் ஆயிடுச்சுனா எங்கன்னா குழந்தைங்க ஒண்ணு போனா ஒண்ணு வருதுண்ணா ஒண்ணு போனா ஒண்ணு நா இது காச்சல் சொல்லி ஆஸ்பத்திரிக் போயிட்டு வந்த அதுக்கப்ரோ ரெண்டே நாள்ல ஆ இது கீழ விழுந்து மூக்கு அடி பட்டுச்சு அதுக்கடுத் சுந்தர நின்னைக்கு பாருங்க நேத்து நைட்ல இருந்து ஒரே வாந்தி என்னன்னு தெரியலே பாப்பா த
எதுன ஆ
எதனாலே தெரியல சொல்லி அவர் போய் அம்மாட்ட போய் மதியந் தா போய் காமிச்ச என்னனு தெரில கால்ல இருந்து வாந்தி நேத்து நைட்ல இருந்துமே வாந்தி எடுத்துட்டு இருக்கா ஹே அப்படி பாப்பா தட்டி பாத்து குடல் விழுந்திருக்கு ஆஹ் ஆமா அங்க பாப்பா பெறந்தப்ப எங்க பாட்டி ஒரு தூரி வாங்கி கொடுத்தாங்கண்ணா அந்த அ அப்புடியே படுத்துட்டு வச்சுக்கோங்களே அதுவே பாட்டு பாடி ஆட்டிக்கு
அந்த மாரி வாய்ங் குடுத்தாங்க அத அப்ப படுக் க்காமி இப்ப படுத்து ஆடுது அதுல
கல்யாண்ன்னு தோணும் போது
அப்படியோ அவ விழுகுறத பார்த்தா நமக்கே பயமா இருக்குங் நா அப்டி விழுகுறா அப்ப குடல் விழுகா மே என்ன பண்ணு ம் ம் சொன்ன கேக்குறதே இல்ல
நம்மவால் இன்னைக்கு தா பால்வாடி கிளம்புச்சு
ஆஹ எனக்குமே அதான் அங்க நானு அங்க போறேங்கறா இங்கேயு போன் இங்கேயு பக்க வீட்டு பக்கத்துலயே இருக்குனே எனக்கு ரெண்டாவது பில்டிங்கு அப்பங்க இங்கேயு கூப்பிட்டு யூனிபார்ம் எல்லா கூப்பிட்டு குடுத்துட்டாங்க எனக்குதா அவங்க இந்த அனுப்புறக்கு ஒரு மனசு ஒப்ப மாட்டிங்குது
ஸ்கூல் பாக்குனே
நானா அதா போய் இங்க விசாரிச்சுட்டு வரலான்னு பாக்குற ரெண்டு மூணு ஸ்கூல்லல ஆஹ்
கண்டிப்பாக கேட்கலாங்கள ஆனால்
இ இ இல்லண்ணா ஆஹ் எல்க நம்ம இது சேத்துற மாரிந்தாதா நம ஏஜ் கண்டிப்பா கேக்குறாங்க ஆஹ் இது பாப்பா இப்ப வந்து நம்ம பிளே ஸ்கூல்லுதா சேர்த்தவோ அதனால ஏஜ் வந்து கம்பல்சரி ஆஹ் ரெண்டரை வயசுக்கு மேல அங்க ரெண்டு ஒன்றரை வயசுல இருந்தெல்லா குழந்தை இருக்குங்கண்ணா ப்ளே ஸ்கூல்ல ஒன்ற வயசுல இருந்தெல்லா குழந்தைங்க விட்டுட்டு போறாங்க இப்ப நானே ரெண்டு மூணு ஸ்கூல்ல போய் விசாரிச்சுட்டு ஹ அங்கல்லாம் பேசாம சேர்த்து விட்டுருலாமான்னு பாக்குறேன்
கண்டிப்பாக எதது சேர்த்துனா தான் அவங்களும் கொஞ்சம் இப்ரூ்மெண்ட் ஆவாங்க இல்லைன்னா நம்ம கூடேந்துட்டு தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு
ஆமா நா அதா பாக்ற அம்மா சத்துன்லயே விடு அது அக் அக்கம் பக்கம் பக்கத்துட்டு இப்ப பாப்பா போற சத்துனு வந்துட்டு நல்ல சத்துனும அங்க விட சொல்றாங்களாமா நான் போய் பார்த்த சத்துனுக்கு ஆஹ் அது காத்தோட்டம் இல்லாத மாதிரிபப்படிய ஹ ஹ அது காத்தோட்ட இல்லாத மாரி அப்படி கொஞ்சம் அடைச்சே இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகுதா கரு பூச்சியதான் வந்தா கூட தெரியாது போல அது வெளிச்சமே இல்லாம இருக்குண்ணா
அர்சனா இந்த ஒருசரம்மாச்சே
ஆ ரொம்ப வெளிச்சமே இல்லாத மாரி இருக்கு அப்பறொ நா பாப்பாட்டியுங் கேட்ட அ அப்புடிதா இருக்கு அப்டின்னா நானுமே வெளிய விசாரிக்லாமான் பாக்குற ஆ அப்ப ஃபீஸ் வந்து எனக்கு அஃபடபுளா இருந்துச்சுன்னா நா சேத்திருவ அப்டின்னா அத சார் நானு விசாரிக்கிறண்டி விசாரிப்போ அ கன்ஃபர்டபுளா இருந்துச்சுன் நாங்க ரெண்ட சேத்தியே சேத்திருவோ அப்டின்
பாப்பா இப்ப ஸ்கூல் கேட்ருக்கா
ம்
அங்கயே கொஞ்சொ பரவால்ல ஆனா அவரு பாத்துட்டு ஏட்ஜனஸு சொன்னாரு ஆனா விஜய தசமி அன் நா அன்னக்கி கூப்ட்டு வந்துருப்பங்க ஏன்னா அந்தளவுக்கு சேட்ட பண்றது பாத்தோனே அவருக்கு புடிச்சிருச்சு
ம்
நல்லா ஆக்டிவா இருக்காங்க பரவால்ல நா அட்ஜஸ் பண்ணிக்கிற நீங்க விஜயதசமி வந்து சும்மா ஃபார்மாலிட்டி மேரி வச்சி சேத்துக்கலா அப்படிங்கற மாரி சொல்லிட்டாரு நா ஒட என்ன ஃபீஸ் என்ன ஏதுன் கேக்கணு
ஓ ஓ செரிங்கணா எப்டியு இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே டைமிங் மாரிதா வரு
அதா கொஞ்சொ முன்னாடி விட்ருவா
ல ணா பதினாறு நாள் தா வித்தியாசொ ரெண்டு பேத்துக்குமே சின்னவளுக் கு இங்க பாப்பா கு வெறு பதினாறு நாள் தா வித்தியாசொ ஒட்டுக்காதா வரு அதுனாலதா உம் அதா போய் சேத்திருவோ அப்டின்ட்டு இப்பவே பாருங்க அம்மா இப்பதா சொன்னாங்க நா போய் நாள இன்ன ப்ரேம சத்தம்ல போய் காலையில விட்ரு அ நா போயி நா ரெண் நா ரெண்டு மணிக்கு நா போய் கூப் ட்டுக்குற அப்டின் அம்மா சொன்னாங்க அப்பா இருந்துட்டு ஆ அவ ஒம்போது மணிக் போயிடுவ நா அந்த பக்கொ போனனா நா போய் தூக்கிட்டு வந்துருவ
போனோ நேத்தி
அதே எங்க அம்மா இருந்துட்டு அவ ஒம்போது மணிக்கு போய் விடுவா நீங்க ஒன்பதர மணிக்கு போய் தூக்கிட்டு வந்துருங்க நா அந்த பக்கொ எப்ப போனாலு தூக்கிட்டு வந்துருவே அதனால ரொம் யோசன இப்ப நம்ம ஸ்கூல்லாங் கூட நமக்கு அங்க என்னன் கேட்டீங்னா இப்ப நா வேலைக் போயிட்ருந்தன்ல நா அங்க ஸ்கூலுக்கு அதுனால வந்து அங்க நமக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் கொழந்தைங்களுக்கு சீக்கிரமா செட் ஆயிரு அந்த மொத ரெண்டு நாள் அவங்க அழுதாலோ ரெண்டு நாள் கூட அழுகுறக் வாய்ப்பில்லங்ணா
ஆ
அதை இதையும் பாத்துட்டு அந்த கொஞ்ச நேரொ கொஞ்ச நேரம் மட்டு நம்ம ஃபஸ்ட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களே மொதல் நாள் இப்ப அந்த பாப்பா விடாம வர்றங்காட்டி சொல்றே இப்போ காலையில இப்போ ஒம்போது மணிக் ம் போய் விட்டன்னா நா ஒரு பந்த்து பதினொருன்னு பன்னெண்டு மணிக்கு போய் கூட்டிட்டு வந்துக்லா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒன் வீக்கு அதுக்கப்பறமா டுவெல் ஓ க்ளாக் ச ஆ டூ ஓ க்ளாக் அந்த மாரி போயி கூட்டிட்டு வந்துக்லா அப்டிதா பேசியே விடுவ
அன்னக்கி ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவா போ மாட்டான்தா நெனச்ச ஆனா சமத்தா போயிட்டா
பரவால்ல
டு அவளே உக்காந்து ஸ்லே ஒரே எடத்லே உக்காந்து கிருக்கிட்ருந்தாலாமா
உம்
நா இவங்க ரெண்டு பேத்தையு ஒட்டுக்காவே ஸ்கூலுக்கு இது பண்ணில்லான் தா ஐடியா பண்ணிட்ருக்க
ஓ அப் ப்ரச்சன இல்லைங்ணா இப்ப நானுமே இப்ப அடுத்த வர்ஷொ ஆர் டி போடுவீங்கலா பாப்பாக்கு அடுத்த வர்ஷோ
ஆர் டி போட முடியதுடா அதா அங்க ஒரு பண்ணனால ரெண்டாது ஆர் டி கெடைக்கு கேதமா
ஓ அப்டியா ஓ
அது கெடைக்காதுன்தாங்க அதனால அ அதே ஸ்கூல்ல சேத்தக்கலா
செரிங்ண்ணா சேத்
ம்
அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னா
ஆமாங்ண்ண
திருப்பூர் வரைக்கு நாம போய்ட்டு வந்தா காதுல போட்டிருந்த டயர்டாய்டுச்சு
உம் உஹ் என் தெரின்சு திடீர்னு எதோ சவுண்டா இருக்கு
சவுண்டு ஆ
ஆமாண்ண திடிர்னு ஏத ட்ரம் சவுண்டா இருக் திங்னா எங்கேயு ட்ரம்ஸ் அடிக்குறாங்க போல இங்க பக்கத்துல ஆ எந்த பக்க திரும்புனாலு ட்ரம்ஸ் சவுண்டாவே கேக்குது இத்தனைக்கு நா வீட்டுக்குள்ளதா இருக்கே அப்டி இருந்துமே ட்ரம் சவுண்டு கேக்குது உம் உம்
அங்கேல பரவாயில்லயாப்பா வீடெல்லா வாடகைக்கு
அண்ணா பரவால்லண்ணா இப்ப நா இருக்க ஓகே என்னதா இருந்தாலு அந்த ஆ நமக்குன்னு ஒண்ணு வேணும்னா சொந்தமா
கண்டிப்பா அத எதோ பண்ணிதா ஆகணு
சின்னதா இருந்தாளு பரவால்ல அது பெருசு பெருசுனு சின்னதா இருந்தாலு நமக்குன்னு ஒண்ணு வேணு ஆமா அப்பா இப்பவே சொல் அண்ணா இப்ப இந்த சிக்ஸ் இங்க மினிமம் சிக்ஸு கீழ எதுமே இல்லனா சை சவன்னு கீழ எதுமே இல்ல இப்ப அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு கட்டிட்டிட்ருக்காங்க ஆ அது கீழ எட்டு ஏழு ஐநூறு ஏழு
ஏச்சு வாடகைல்லா
ஆமாணா அது இப்ப நெறையா பேரு எங்கெங்கயோ இருக்கவங்களா இங்க வந்து ம் இங்க வந்து வீடு வாங்கி கட்டி ஆ வாடைக்கு விட்டர்றாங்க போகித்துக்கு கெடக்கிறதே இப்ப பெரிய விஷயமா இருக்குங்ண்ணா நா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனியா வா வரும்போது வந்து போகித்துக்குதா பாத்தே
சரி சரி
ஏனா புதுசா வறோ நம்மளால வாடக குடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு தெரியாது அப்டின்ட்டு போகித்துக்கு தா பாத்தே எனக்கு அளவா ஒரு மூணு மூன்றைக்குள்ள பாக்லா அப்டின் எங் கேயுமே போகி எங்க கேட்டாலு வாடக வாட இல்லைங்க போகித்துக்கு இல்ல வாடைக்கு போகித்துக்கு இல்ல வாடகைக்கு
செரி செரிப்பா
இப்ப அந்த மாரி ஆயிருச்சுங்க
பர்மண்ட் லேக்குறமா இப்பதா ஓனா ரேட் ரெடி பண்ணிட்ருக்காங்க
ஓ
லிஃப்ட்டு இருக்குது ஆறாது மாடியா ஆன லிஃப்ட்டு இருக்குது ஆனா என்ன கரண்ட்டு போயிருச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதா அதுக்கு இப்ப தா ஜென்ரேட் எல்லா வாங்கி இ ஃபிட் பண்ணிருக்காங்க
ஹ வாங்கி பண்ணிட்டாங்களானா
ஆ ஜென்ரேட்டர் வாங்கி இப்ப ரெடி பண்ணிட்டுருக்காங்கப்பா அந்த எடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லா ரெடி பண்ணிட்டுருக்காங்க செட்டாயிருச்சுன்னா வார வார
ரொம்ப பரவால்ல
செர்ரி பா ந நா உனக்கு அப்பறமா கூப்புட்டா ஃப்ரீ ஆய்ட்டு
அப்டியாங்ண்ணா செரிண்ணா பாத்துட்டு கூப்டுங்க அ செரிங்ணா